ம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்குறேங்க நீங்க நல்லா இருக்கறீங்களா
நல்லாருக்கேங்க எப்புடி என்னோட வாய்ச கண்டுபுடிச்சிட்டிங்களா
உங்க வாய்ஸ் மறக்காதுல்லைங்களா தெரியும்ல
ஆமா ஆமா உங்க நம்பர ரொம்ப கஷ்டப்பட்டு தா கண்டுபுடிச்சாங்க
ம் நானே அந்த மாரிதாங்க ஒவ்வொரு நம்பரா புடிச்சிட்டுருக்கற
அதா பாருங்களே ம் நா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்கிட்ட கேட்டு மாத்தி மாத்தி அப்டியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க உங்க நம்பர் கண்டுபுடிக்கிறக்கு
ஆ ஆ ரொம்ப நாளாச்சு இல்லீங்ளா
ஆமா ஆமாங்க மொதல்லா யார் வீட்ல என்ன ஃபங்க்ஷன் எதுன்னு என்ன நடந்தாலு நம்ளுக்கு தெரியாம இருக்காது இப்ப வந்து நம்ம பெ எங்க இருக்கிறோன் கூட தெரியமாட்டேங்குது அந்த மாரி ஆய்ச்சுங்க
அவுங்க எல்லா மேரேஜ் பண்ணி அவங்கவுங்க லைப் பாத்துட்டு அப்டியே போயிட்டாங்க
ஆ
பழைய ஃப்ரெண்ட்ஸுன்னு நாங்க ஒரு நாலு பேர் தா அப்பமு அப்புடியே கான்டக்ட்லயே இருக்குறோ
ஆமா ஆமா
அடிக்கடி பேசிக்கிவோ ஒவ்வொருத்தரு என்ன பண்றாங்க என்னன் சொல்லி கேப்போ
அதா அதாங்க
அப்புடியே போயிட்டே இருக்கு சேரி எல்லாரு ஒரு நாள் மீட் பண்லாமான்னு ஒரு ஐடியா இருக்கு
நீங்க பாய்ஸ் வந்து பேசம்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது ஈஸி ஆயிருதுங்க நம்ம கேள்ஸ் சைட்ல வந்து அந்த மாரி பண்ண முடியமாட்டிங்குது
இப்ப எங் கேள்ஸ் சைட்லயு நாலஞ்சு பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே கான்டக்ட்ல தா இருக்காங்க ஆமா அவங்கள வச்சுதா ஒவ்வொருத்தரு நம்பரா வாங்கி வாங்கி பேசுவோ
சேரி சேரி சேரி ம்
அதுல ஒரு இப்போ இப்போ முப்பது பேர் இருந்ததுல இப்போ ஒரு பத்து பேர் தா இருக்கோ இருபது பேர கலெக்ட் பண்ணணு
ஓ எங்கிட்ட ஒரு அஞ்சு கான்டக்ட் இருக்கு நம்ம என்ன பண்லா ஒரு குரூப் ஒன்ன ஸ்டார்ட் பண்லாமா
ஆ ஒரு குரூப் பண்ணி மெசேஜ் போட்டோம்னா
ம்
எல்லாருமே அதுல வந்து வருவாங்கல்லீங்கல்லா குரூப்குள்ள வந்து டாங்கன்னா நம்ம ஈசியா காண்டெக்ட் பண்ணிக்கலாம்
ஆமா இப்போ ஏங்க்கிட்ட ஒரு அஞ்சு கான்டக்ட் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு பத்து கான்டக்ட் சொல்றீங்கள்ள இப்ப அவங்க அவங்க தனி பட்ட முறையில் மத்தவங்களோட லிங்க் இருக்கும் கண்டிப்பா அவங்களையு வந்து
ஆமா
ம் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரில
ஆ நெறைய பேரு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ம் இன்ஸ்பெக்ட்ரா போனவங்க இருக்காங்க டிரைவர் கண்டட்டரா இருக்காங்க
ஓஹோ ம்
ஒரூ கேர்ள்ஸ் சைடில பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு நாலு பேர் போறாங்க
ம் ம்ம்
நல்லா பெரிய கம்பெனில அப்பற ஒரு சிலர் வந்து ஐ டில இருக்கிறாங்க
ம்
அந்த மாரி ஃபீல்டுல்ல எல்லா மாறி மாறி இருக்காங்க
ம் ம் போலீஸ்ன்னு சொன்னீங்களே அவங்கள மீட் பண்ணீங்களா
ஆமாங்க நானு பாப்போ
ம் ம் ம் ம் எல்லா உங்க ஏரியா தானுங்களா வேறவேற பக்க இருக்காங்களா
இந்த ஏரியா தாங்க கான்டக்டல்ல மட்டும்தா இருப்போ அப் பப்ப பேசிக்குவோ
ம்
எங்குளுக்குள்ள ஒரு குரூப் ஒன்னு வைச் இருக்கறோ அதுல வந்து எதுனாலு ஷேர் பண்ணுவாங்க
ஓ செர் செரிங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுங்களா ம்
செரி அவுங்க மட்டும்தா ரொம்ப நாளா காான்டக்லயே இருக்காங்க மத்தவங்கல்லா என்ன ஆச்சுன்னு தெரிலணுட்டு நாங்க பேசிட்டே இருப்போ
அதா அதான்ங்க நெறைய பக்க பாத்தீங்கன்னா ரீயூனியன்னு ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுங்களா வருஷத்துக்கு ஒரு தடவ எல்லாத்தையும் மீட் பண்ற மாரி நம்ம அந்த மாரி ஒண்ணு பண்லாங்களா
அதுக்கு தாங்க எல்லாத்தையு கூப்ட்டு ஒவ்வொருத்தரா கான்டக்ட் பண்ணி நம்பர் காணப்போச்சு வச்சு வச்சம்னா ஏதோ ஒன்னன்னா நம்ப தகவல் வந்து குரூப்லயே போட்ருல்லா
ம்
எந்த நாள் மீட் பண்ண போறோ அப்டிங்கற ஒரு நாள் டிசைட் பண்ணி வுட்டு நம்ம படிச்ச அந்த ஸ்கூல்கிட்டயே போய் பண்ணலாமா அப்டின்னு ஒரு ஐடியா இருக்குங்
ஸகூல்கிட்டயே மீட் பண்லா இல்ல எல்லாத்துக்கும் பொதுவான இட ஏன்னா எல்லா ஒவ்வொரு பக்கத்துல இருக்காங்கல்லங்க ஜென்ரலா ஒரு பொதுவான ஏதாவது ஒரு கோயில்லு ஏதாவது ஒரு ஹோட்டலு அந்த மாரி ஏதாவது கூட மீட் பண்ணலா தோட்ட மாதிரி இருந்தாலு நல்லா இருக்கும்
இல்ல அதுதாங்க பேசிட்டு இருக்குறோ பேசிட்டு அதுல எத்தன எத்தன பேர் வந்து முப்பது பேர்னா முப்பது பேரு சேந்துட்டாங்கன்னா நம்ம அது மாரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாரி பண்ணிற்லா
ம்
அப்டின்னு ஏன்னா ரொம்ப வருஷ கழிச்சு பாக்ரோ அவுங்க எப்டி எப்டி இருந்தாங்க அப்டிங்கறத வந்து ஷேர் பண்ணிக்கலா
ம் ஆ எனக்கு இன்னொறு ஐடியா நம்ம ஏதாவது ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலாமா
ட்ரிப் மாதிரி போடலாங்க போட்டோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம்மு யாரு வந்து வந்து எந்த விஷய ஷேர் பண்ண முடியாது
ம்
அப்பறோ இன்னொன்னு வந்து எல்லாரு அந்த இப்ப ஒரு நாள் ரெண்டு நாள்ன்னா அதுக்கு வருவாங்களான்னு தெரியாது
ம்
ஏன்னா இப்ப இருக்கிற நிலமிக்கு எல்லா ஒரு ஒரு மணி நேர ரெண்டு ம நேர ஒதுக்குறக்கு கொஞ்ச யோசிப்பாங்க
கே இல்லிங்க நா எதுக்கு சொன்னேன்னா இப்போ நம்ம எல்லாருமேங்க கை கொழந்தைய வச்சுருக்கறோங்களாச்சு நம்ம வந்து மீட் பண்றோன்னு வச்சுகோங்க கொழந்தைகள வீட்ல விட்டுட்டு வர முடியாது எல்லாருமே கூட்டிட்டு தா வருவாங்க அப்ப வந்து நம்ம உக்காந்து பேசிட்டு இருந்தோனா அவுங்களுக்கு போர் அடிக்குள்ளங்க ஏதாவது ஒரு ஸ்பாட் மாதிரி போயிட்டோன்னா ஜஸ்ட் நாமளு பேசுன மாதிரி இருக்கு கொழந்தைங்க வந்து அவுங்களுக்குள்ள எல்லா ஃப்ரண்ட்ஸ் ஆயிக்குவாங்கல்ல
இல்ல அதுவு ஃபேமிலியோடவே வரச் சொல்லிதா சொல்லலான்ட்ருக்குறேங்க
ம்
ஏன்னா நம்ம மட்டு தனியா போகோணுன்னா ஒரு சில வீட்ல யோசிப்பாங்க
ஆமாங்க
அதனால அவுங்கவுங்க ஃபேமிலியோடவே வர சொல்லா ஒரு முப்பது அப்டின்னா முப் பது இன்ட்டு ஒரு ஃபோருன்னு போட்டாலே ஒரு நூறு டிக்கெட தா வரு நூத்தி இருவது டிக்கெட்
ஆ அப்போ ஒரு ஹால் மாதிரி தா எடுக்கணுன்னு நெனைக்கிற
ஆமா
ம்
செரி அதுல வந்தாங்கன்னா மீட் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறோ வந்து நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சுதுன்னா நம்மளால முடிஞ்ச உதவி பண்லாமா அப்டின்னு ஒரு ஐடியால இருக்குறங்க
ம்
இல்ல முடியாத ஃபேமிலியா இருந்துச்சுன்னா அவுங்களுக்கு வந்து ஏதாது நோட் சோ அந்த மாரி படிக்கிறக்கு ஏதாது சப்
ஓ அது பண்லாங்க கண்டிப்பா பண்லா ஏன்னா அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சிலரோட ஹஸ்பண்ட்லா பாத்தீங்கன்னா எறந்துட்டாங்க இப்ப அவுங்கள்லா என்ன பண்றாங்க குழந்தைங்கள படிக்க வக்கறக்கு அவுங்க வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தா இருக்காங்க அதெல்லா வந்து என்னன்னா நீங்க சொன்ன மாரி குருப் ஃபார்ம் பண்ணோம்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலா யார் இப்ப என்ன சுச்சிவேஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலா
ஆமா
இப்போ நெறைய பேர் நீங்க இப்ப போலீஸா இருக்குறாங்க பெரிய ஆஃபீஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அவங்க சைட்லே அவங்க வந்து வேல குடுக்குறக் கூட வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா
ம் சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு இப்ப வந்து ஒரு கொழந்தைய நாலு பேர்த்த படிக்க வக்கிறேன்னு வச்சுங்க ஒரு பல்க்கான அமௌண்ட் அப்டின்னா ஒரு ஆள் வந்து பண்றத விட நாலு பேர் ஷேர் பண்ணி பண்ணும்போது அது கம்மியா இருக்கு அவுங்களு வந்து படிக்கிறக்கு ஈஸியா இருக்கு
ம்
அந்த மாரி யோசன ஒண்ணு அப்புற நம்ம ஸ்கூல் எப்டி இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் விசிட் பண்லா
ஓ
போய் பாத்துட்டு அப்புற அங்க ஏதாது கட்டட வசதியிலோ அல்லது ஆ உக்கார மேரி பெஞ்சு டேபிள் அந்த மாரி ஏதாது இல்லீன்னா அத எல்லா அரேஞ்ச் பண்ணி நம்மனு ஒரு ஐடியால இருக்குறோங்க
ஓ செரி செரி செரிங்க
ஏன்னா இப்போ நாங்க ஒண்ணு நெனைப்போ நீங்க ஒண்ணு நெனைப்பீங்க அப்புற முப்பது பேர் சேரும்போது வேற மாரி ஐடியாஸ் நெறைய வரு
வரு வரு ம் ம்
அதுல எது பெஸ்ட்டா இருக்கோ அத பண்லாம் இல்லீங்ளா
உம் இப்போவோ இதுக் நம்ம ஃபஸ்ட்டு ஒண்ணு சேரணு அ ஒரு எடோ ஒரு எடோ ப்ளஸ் பாத்திங்னா இப்ப லஞ்சுக்கு ஏதாவ்து ஏற்பாடு பண்ணணு அதுக்கெல்லா என்ன பண்லாங்க
இல்ல அதெல்லா வந்து நாங்க பாத்துக்கலான் சொல்லிட்டங்க ரெண்டு பேரு வந்து லன்ச்சு டீயி அப்றோ எல்லாருமே வரும்போது உங்ளுக்கு கழிப்பட வசதிகள்லா வேணு
ஆமாங்க
அந்த மாரி ஒரு இடத்த சூஸ் பண்றோ
ம்
அங்கேயே வந்து ஸ்கூல்லயுமு கேட்டாங் ஸ்கூல்லயு வந்து தாராளமா நீங் வர்லா உங்ளுக்கு எப்போ வேணாலு ஸ்கூல வந்து ஓப்பன் பண்ணி தரோனு சொல்ட்டாங்க
ஓ அது அது ஓகே நீங்க சொல்றது வந்து நல்ல ஐடியா தா ஏனா ஸ்கூல்லயே வந்து நம்ம பண்ணிட்டோனா ம் எல்லா ஃபெசிலிட்டியுமே அதுல வந்துருது இல்லைங்ளா லீவ் டைம்ல கேட்டு பாருங்க
அதாவ்து சண்டே நாளைக் ஞாயித்துக்கெழம வந்து ப்ளான் பண்ணிட்டம்னா
ம்
அவங்ளுக்கு வந்து டிஸ்டர்ப் இருக்காது நம்ம மட்டுந்தா இருப்போ
உஹம்
ல அதையு கேட்டு பாத்தோ அந்த டீச்சர்ஸ்கிட்ட ஏதாவ்து வசதிகள் வேண்மா என்ன ஏதுன் கேட்டோ
செரிங்க என்ன சொன்னாங்க
அவங்க இந்த குடிக்கிற வாட்டர் இருக்கு இல்லைங்களா தண்ணீர் வசதி கொஞ்சோ வேணுன் கேட்டாங்க
உம்
செரி அதெல்லா பண்ணி தரன் சொல்லீட்டுங் இதெல்லா வந்து சின்ன சின்ன விஷ்ய ங்கள்லா வந்து நாங்ளே ஒரு நாலு அஞ்சு பேர ஷேர் பண்ணி பண்ணிர்வோ
ம்
ஒரு ஸ்கூல்ல ஒரு கட்டடங் போடணுனு நெறைய ஒரு க்ளாஸ் ரூம்மே எடுக்கணு அப்டின்னால அது தனிப்பட்ட முறைல பண்ண முடியாது
என்ன பண்லான்னா இப்போ ஒரு இவ்ளோ க்ளாஸ் ரூம்ஸ் இருக்குனு வெச்சுக்கோங்க ஒவ்வொரு க்ளாஸ் ரூம்க்கு பேசிக்ல என்னென்ன வேணுமோ ஒரு செட் அப்டியே இப்ப தண்ணிக் கேனு உம் அந்த டஸ்ட்பின்னு இல்லைங்ளா ஒரு அந்த மாரி ஆ பேசிக் கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஒரு செட்டு மாதிரி வாங்கி குடுத்துர்லாங்க
ஆமா அது மாரி நம்ம வந்து எல்லார்மே எல்லாருமே உக்காந்து ஷேர் பண்ணும்போது பல ஐடியா வருங்க அப்றோ அவங்ளோட ரெக் ஸ்டேட்மெண்ட் என்னன் பாப்போ
உம் யாருக்கு எவ்ளோ டொனேட் பண்ண முடியுதோ அவ்ளோ பண்ணிக் க்கலாங்க கம்பல் பண்ண முடியதுல்லங்க
இல்ல கம்பல்லா கெடையாதுங்க உங்ளால முடிஞ்சது பண்ட்டு
ம்
அப்ற நம்ப பெரிய போஸ்ட்டிங்கில இருக்கிறவங்கள வெச்சு அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எதாச் சலுகைகள் இருந்தாலு வாங்கிலா
நா என்ன சொல்றேன்னா ஸ்கூலுக்கு பண்லாங்க பட் நம்ளோட ஃப்ரெண்ட்ஸே பா அப்பிடின்னா எல்லாரும் ஒவ்வொருத்தவ ஒவ்வரு சில கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க அது என்னன்னு பாத்த அவுங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அதை மொதல்ல சார்ட் அவுட் பண்ணணுங்க அப்பதான் நம்முளுக்கு கொஞ்சோ நாம எல்லாருமே ஈக்குவள்ள இருக்கனோ இருந்தமாச்சுங்க அப்டின்னா நம்ம மட்டும் இப்பிடியே இருக்கறோ அவங்கலாம் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா கஷ்டம் தானுங்க அவுங்களுக்கு என்ன டிமேண்ட் இருக்கோ அத தேடி ம்
ஃபர்ஸ்ட் வந்து அறிமுக கூட்டம் மாரி போட்டு யார் யாரு என்ன நிலைமையில இருக்குறாங்க தெரிஞ்சுக்கனும்
செரிங்க நீங்க சொல்றது பரவால்ல நல்லா யோசனைங்க நீங்க அதுக்குன்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க நானும் கான்டாக்ட் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்றே செரிங்க
பண்ணுங்க அப்புறம் குரூப்ல வேணா மெசேஜ் போட்டு அப்புறம் எந்த நாள் பா னு சொல்லி குரூப்லயே மெசேஜ் போட்டுக்கலாம்
செரிங்க நீங்க குரூப் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு லிங்க் அனுப்புறீங்களா? ஆ அனுப்புங்க நான் செக் பண்றே செரிங்க வச்சுட்டுங்களா?
ஆ ஓகே